சொல்லுங்க தோழி என்னது இல்ல நீங்க குடுத்த எதுவுமே வேல எதுக்கு நீங்க குடுத்த எதுமே வேல செய்யல தோழி
ஏ எல்லாருமே இப்ப எனக்கு அடுச்சாங்களே
தா இருக்கு
நா உங்களோடதயுமே குடு
இல்ல நா கால் பண்ணா போகல நா ஒங்கள்டயு ஒரு ரெண்டு மூணு பேருட்ட பேசி ருக்க முன்னாடியே நா முன்னாடியே பேசிருக்கே அது எதுமே ஒத்துவர்ல
அப்புடியா இல்ல என்ன சொன்னாகன் கேக்குறே ஏனா எனக்கு பக் கால் பண்ணி என்னட்ட பேச சொன்னாங்களே அதா கேக்குறே
என்னன் தெரில அது நீங்க குடுத்த ரெண்டு நம்பருமே நா முன்னாடியே முயற்சி பண்ணி பாத்துருக்கே எதுமே நா ஓ கே ஆகல எது மோ ஒர்க்காலங்கற மாரி வந்திருக்கு நா ஆல்ரெடி பேசிருக்கே
ஓ ஓ செரி செரி உங்களுக்கு கெடக்கலயா
ஆமா
ஓ செரி செரி அதல அபி வேற எனக்கு இப்ப ஃபோன் அடிச்சாங்க ஆ எனக்கு கால் பண் பயே சொல்லியிருந்தாங்க அப்பறோ அவுங்கள்ட்ட நா சொன்ன இந்த மாரி அவங்க அடிப்பாங்க அப்டின்னு சொன்னே
இத யார்டயு நா பேசல பாக்குறே எனக்கு ஒடம்பு ஒ கொஞ்ச சரி இல்ல
ம் ம் செரிதென்ன லூஸ் மோஷன் இருக்கா
ஆமா
த பண்ணு வாய்ண்டு வந்து சாப்புடுங்ளே வரக்காப்
அது நான் அது ரெண்டுமே சாப்ட்டுட்டே நேத்திதா பண்ணு வாங்கிட்டு வந்து சாப்ட்ட அந்த பண்ணே சரியில்ல பண்ணே வீணா போன மாரியே இருந்துச்சு ஒடம்பு சரி இல்ல வீணாப் போன உணவு தா எதோ ஒன்னு சாப்ட்டு ஒடம்பு சரிலன்பாத்தா வீணா போன பண்ணே மறுபடியு அதுக்காக சாப்ட்டுருக்க பண்ணு சாப்ட்டா அந்த பண்ணு வீணா போயிட்டு அது தெரியாம ஒ சாப்ட்டுட்ட வேற அதுவு ஒத்துக்கலையா என்னனு தெரியல இப்பதா மாத்திரைய போட்டுட்டு இல்ல மாத்திர இப்பதா போட்டுட்டு வேற காப்பி மாதிரி போட்டு குடுத்தாங்க அதா குடிச்சிருக்கே இப்ப கொஞ்ச பரவால இருந்தாலு கொஞ்சொ ஒரு ஒரு மாதிரி இருக்கு முயற்சி வே என்ன மூச்சு கொஞ்ச விடுறது செரமமா இருக்கு
ஏன்னா நமக்கு அது தொடர்ந்து நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல அதுலயே நம்ம டயர்ட் ஆய் டுவோ இல்லையா ம் செரி செரி சொ என்ன வரக்காப்பி சும்மா சக்கர போடாம குடிக்கணு
ஆ கசப்பா குடிக்க முடியாதுன்ட்டு கொஞ்சோ சக்கர போட்டுதா நா குடிச்சே
அப்புற எப்டி சரியாகு இப்ப பாலாண்ண ஒய்ஃபுக்கு இன்னைக்கு ஒடம்பு சரில்லன்னு சொல்லி போயிருந்தோ என்ன அவுங்களுக்கு வந்து சேம் இதே பிரச்சனதா கண்டினியூவா ரெண்டு மூணு நாளா லூஸ் மோஷன் போயிட்டு இருந்திருக்கு அப்புறோ அன்னைக்கு போய் இவங்கதா போயிட்டு பண் வாங்கி குடுத்துட்டு வந்தாங்களா பன் வாங்கி குடு த்து வந்தாங்கன்னா வெறு வர காப்பி போட்டு சக்கர போடாம அந்த பன்ன நனச்சு சாப்ட்டாங்களா ஆனா அவங்களாலா சாப்புட முடியலன்தா சொன்னாங்க அண்ணி சுத்தமா என்னால சாப்ட முடியலே இருந்தாலு வேற வழியே இல்லாம சாப்ட்டே எனா ரெண்டு மூணு எடத்துல வு மா மாத்ர வாங்கி போட்ருக்காங்க ஆஸ்பத்திரியு போயிட்டே வத்துருக்காங்க சரியாகலன்றதுனால இத செஞ்சாங்க அப்புற சரியாயிட்டுன்னாங்க நா அன்னைக்கு போய் பாத்துட்டு வந்தோமே ரெண்டு நாளைக்கு போய் போய் நாங்க போய் பாத்துட்டு வந்தோ அ சுகர் வேற அதிகமா இருக்கு அவங்களுக்கு சுகர் லெவலு ரொம்ப அதிகமா இருக்கு
அவங்களுக்குமா இருக்கு
ஆமா அண்ணனுக்கு சுகரு அவங்களுக்கு சுகரு
ஆ அவங்களுக்கு எப்டி இந்த கொழந்த பொறந்ததுல இருந்து வந்ததா இல்ல அதுக்கு முன்னால இருந்தே இருக்கா
க்கு முன்னால இருந்தே சுகர் தா அன்னைக்கு வந்து அதனால தானே அவங்களுக்கு வந்து கன்சீவா ஆக முடியாம இருந்தாங்க சுகர் தா மெயின்னான காரணமே அவங்களுக்கு
ம் அப்ப வந்து சுகர் அப் ப எப்டி அவங்க கன்சீவ் ஆனாங்க சுகருக்காக தனியா மறுபடியு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா
ஆமா சுகருக்காக அவங்க கண்டின்யூவா அவங்க ரெகுலரான ட்ரீட்மெண்ட்ல தானே இருந்தாங்க திருப்பியு அவங்கள்ள போய் அங்க ஒரு மருத்துவமனைல தங்கிலா இருந்தாங்க டெலிவரி டைம் வரைக்கு அங்க தங்கி இருந்தாங்க
ம்
ஆ அங்க தங்கிருந்து அதுலதா ஆனா இன்னுமே அவங்கனுககு சுகர் கொறையல எவ்ளோ இருக்கு எர்நூ அன்ஜி நாற்பது இருக்கா உங்களுக்கு அன்னிக்கி அண்ணனுக்கு வந்து முன்னூத்தி அறுவது இருக்கா
அய்யய்யோ
ரெண்டு பேருக்குமே சுகர் ரெண்டு பேருக்குமே ஹெவியான சுகர்ல இருக்காங்க ரெண்டு பேரும் அண்ண வந்து அன்னிக்கு ஏதோ கோவிலுக்கு போனாங்களா கோவிலுக்கு போய்ட்டு அன்னிக்க போலாம் வெயில் இல்லையா ஆ அந்த பிரகாரம் சுத்தி வரும் பொழுது கால்ல சுட்டுச்சுன்ட்டு கால் பாதம் பாதி பாதம் வரைக்குமே அப்டியே புண்ணா இருக்கு பா அப்டியே எப்டி நெருப்புல சுட்டுக்கிட்டா எப்டி கொப்புளிச்சு போயிருக்கும்
அதா சுகர் உள்ளவங்களுக்கு புண்ணுன்னா டக்குனு ஆறாது
ஆறாது அதுதான் அன்னிக்கு போய் சொன்னாங்கன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தோம் ப்பா கால பாக்கவே எனக்கு அவ்ளோ பயமா இருந் ச அப்டே பாதி இத்தனைக்கும் பிரகார சுத்துண இதுதானா
ப்ப திரும்ப அவுங்க வேலையில சேர்ந்துட்டாங்களா
இல்லயே இன்னும் செய்யற வீட்லதான் இருக்காங்க அது வேற பணத் த்த கட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம்ம பயங்கரமா பயங்கரம் லாக்ல ஆயி லாஸ் ஆகி உக்காந்திருக்குறாங்க எப்ப சூழ்நிலையில
இல்ல நா அன்னிக்கு பார்த்தேன் ஒரு ரெண்டு மூ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு வாரோ இருக்கும் நினைக்கிறேன் வண்டில்ல காலையிலேயே போனாங்க சேரி வேலைக்கு தான் போறாங்க அப்டின்னு நினைச்சிட்டு இருந்தேன்
இல்ல அது விஷயமா தான் அண்ண அலஞ்சுகிட்டு இருக்காங்க து வந்து கை கூட மாட்டேங்குது அவங்க போய் ஒரு நலலமயில செட் ஆயிட்டா கூட நாங்க எல்லாமே செட் ஆயிருவோம் எங்களுக்குல்லாம் அவ்ளோ உதவி பண்ணியிருக்காங்க
கண்டிப்பா
இன்னா இப்ப சிரமப்படுறாங்க
திரும்ப சேர்ற எனக்கு வேலையில சேர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடையாதா மறுபடியும் போய் கேட்டு பாக்கலாம் இல்லையா
வாய்ப்பு இருக்குதான் வாய்ப்பு இருக்கு எ ம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா சொல்றேன்ற மாதிரில்லாம் சொல்லிருந்தாங்க
ஆமா
ஆ ஆ வந்து அதுக்கப்புறம் எலக்சன் முடிஞ்சதுக்கு அப்புறமும்ந்தான் வரலையே அ அவுங்க எதிர்பார்த்தது ஒரு ரிசல்ட்டு வந்தது ஒரு ரிசல்ட்டு
ம்
ஆ அதனால இப்ப எதுமே பண்ண முடியாம நின்னுகிட்டு இருக்காங்க இதுலவேற கண்டிப்பா வாங்கவே முடியாது அந்த அமௌண்டையூ இப்ப அதனால இப்ப ரொம்ப ஒண்ணும் பண்ண முடியாம நின்னுட்டுருக்காங்க ஏதோ ஜுவல்லலாம் வச்சுட்டுத்தா ஏதோ பண்ணிருக்காங்க போல
சேரி
ஆ இருபத்தஞ்சு ருபா ஏதோ கேட்டதாக சொன்னாங்க பத்து ரூபா பைஞ்சு ரூபா கு ஒல்ல
ம்
நாளிக்கி பத்து ரூபாய் குடுக்கணு அதுதா என்ன செய்ய போறாங்க என்ன ஏதுனு தெரில ஏன்னா வீடுமே லோன்லதா இருக்கு
ம்
வீடுமே மாஷோ அருபத்தாயிரமோ முப்பதாயிரமோ கட்டிட்டு இருக்காங்க
ஆமா இப்ப இதெல்லா எப்பட சமாளிக்கிறாங்க வேற எது சோர்ஸ் இருக்கா அவங்க கிட்ட
ஏன் சோர்சு இருக்கு சோர்ஸின்னா அந்த ஜூவல்லுதா ஏதோ அப்டியே வெச்சு ஓட்டிட்டுருக்காங்க போல
ம்
ஜுவல்லூ மத்தபடி வேற எனக் தெரிஞ்சி வேறேது இல்ல
ம்
அ எனவா இப்ப அவங்க வீட்டு சைடு அவங்கமாரிதா அதுல மா பாதி மாசோ சேல்ரி வருது அப்டின்ற மாரிதா சொன்னாங்க
ஏனா இப்ப அரசு ஊழியர்னா அவங்கள வந்து இதே இடை நீீக்கம் தா பண்லாமே தவர முழுமையா நீக்கம் பண்ண முடியாது இல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா அது என்னனா வே ம் இவுங்க எக்ஸாம் எழுதி போகலல்ல நா இருக்கே ஆ அவுங்க அப்பாவுடைய வேலை எல்லா இருக்கு இல்ல
ஹலோ
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க
அதா அவுங்க அப்பாவோட வேலையதா அவுங்க வாங்கிருக்காங்க அதனால வந்துட்டு இப்ப அவங்க எதுவு பண்ண முடியாத சூழ்நிலைலதா இருக்கறாங்க இத்தரைக்கும் அவங்களுடைய தம்பி வைஃப்புமே கவர்மெண்ட் ஜாப் தா
சரி
அங்க அவுங்க தம்பியுமே ஒரு நல்ல இதுலதா இருக்காங்க யார பத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ஜோ சிரமத்துல தா இருக்கறாங்க
என்ன இருந்தாலு அர ம் இப்ப இது மூலயமா அவுங்க அப்பா வேலையா இருந்தாலுமே அது அரசு வேலை தான அத நம்ம கண்டிப்பா எதுமே பண்ண முடியாதே அதா கேக்கற என்னா இடைநீக்கம் இடைநீக்கம் பண்ணாலுமே அ து சேல்ரி அப்டிங்கறது வரும்னா கேள்விப்பட்ருக்கே நா
வரு வரு வரு அதாவது அர மாசத்து சம்பளோ மட்டு வருமா ஆ அவுங்க அரமாச சம்பளத்த வெச்சி அவங்கலா எதுவு பண்ண முடியாதுல்ல ஏற்கனவே கமிட்மெண்ட் அதிகமா இருக்குல்ல இப்ப வீட்டுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தன்ஞ்ஜி நூப்பதுனாயாரூபா கட்ராங்களா
சரி
ஆ அது இல்லாம அவங்களுக்கு வீட்டு செலவு இருக்குல்லையே இப்ப நார்ம்லா நமக்கே எடுத்துகிட்டம்னா பால் செலவு சாப்பாடு செலவு ஆ அந்த சொலவு இந்த சில வீடு மட்டுதா அவுங்களுக்கு இப்ப நிரந்தர வீடுங்குறத தவிர மத்தபடி இப்ப பிள்ளைய வேற ஸ்கூலுக்கு போட்டுருக்காங்க ஆ அப்டின்றது ஏகப்பட்ட செலவு அவங்க அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா வருது
சரி
அதனால அவுங்க கொஞ்சோ ப்ப மூணு வர்ஷோ வரைக்குமே வந்துட்டு மூணு வருஷத்துக்கு அப்பறந்தா தா ஆ அது வந்து இப்போ அது வருமா வேல வருமா இப்ப பணி இடை நீக்கம் இருக் இல்லையா அது வந் மூணு வருஷத்துக்கு அதுக்கு அப்பறோந் தா வந்து வேல வந்து அதுவே வருமா அது வரைக்குமே மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் ஆகும் அப்டின்ற மாரி சொன்னாங்ளாம் அ இவுங்க வந்து அதுக்கே அவுங்க வந்து என்ன இப்ப என்ன ப பொருத்து இருந்துருக் லாம் ஆனா அ வேற ஏதாது பண்ணி பண்ணவே இவுங்க மேல எந்த தப்பும் இல்லியா சோ அதனால வேற யாராது பாத்தா பண்ண முடிஞ்சா பண்ணலாம் அப்டின்ற மாதிரி யோசிச்சுருந்தாங்க
சரி
ம் அ ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப வேல இப்பொ இப்பொ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடு ச்சு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆய்ட்டு
ம் அப்ப இரண்டு வருடங்கள் இருக் கு இல்லையா
ஆமா இன்னும் அதிகபட்சம் ஆமா ஒ இன்னும் ஒரு வருடம் முழுசா இருக்கு
கண்டிப்பா கஷ்டந்தான் ஏனா நம்ம வந்து அ மா அர சா மாசம் சம்பளத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்
ஆமா அவுங்க தாராளமா செலவு பண்ணவுங்க இப்ப எல்லாருக்குமே அவுங்க வந்து எல்லாருக்குமே அ அண்ண வந்து இப்போ அ இப்போ ஒரு இடத்துக்கு போறோனா அவுங்க தான் முக்கால்வாசி செலவே பண்ணுவாங்க மத்தபடி யாரு்கிட்டயுமே காசு வாங்க மாட்டாங்க அது அண்ணனோட ஹேபிட்டே அதுதான் போலையே என்னனு என க்கு தெரியல நா அது நெறைய எடத்துக்கு அவுங்க கூட போயிருக்கேன் நா நம்ப வந்து வைக்குறோம் அப்டின் நம்ப செலவு நாங்க குடுக்குறனாலும் திட்டுவாங்க திவானி இரு அப்டின்ட்டு அண்ண வந்து கோவமா பேசுவாங்க ஆனா அப்டி உள்ளவுங்க வந்து இது இப்ப எந்த எடத்துக்குமே அவுங்களால அழச் சிருக்க முடியாத ஒரு சூழ்நெலைல இருக்காங்க இப்ப அது உண்மைய வந்து து இந்த ம் வருமானம் தான் சொல்லணும்
கண்டிப்பா கண்டிப்பா
ம் ஆமா
இப்போ அவுங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுதுக்கு எதுமே வாய்ப்பே இல்லையா அமையலையா உங்களுக்கு
ஆங் அது வந்து அந்த மாரி ஒரு வாய்ப்பே அவுங்களுக்கு அமையல அது அதுன்னா அவ்வளவுதானா
ம்
அம் அப்டின்னு அவுங்க சொன்னாங்க அது எப்பதான் உங்களோட சூழ்நிலை மாறுமோ எங்ளுக்கு தெரில ஒன் அதாது அவுங்க என்ன சொன்னாங்கன்னா அங் அவுங்க இருக்காங்லையா அந்த வீட்க்கு அண்ண இருக்காங்கல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு எடம் இருந்தது அதே அவுங்க வீட்டுக்கு பக்கத்துலே இருக்கு இப்பவும் இருக்கு அந்த எடம் அந்த எடத்த எங்களுக்கு வாங்கி குடுத்தா நல்லக்கும் எங்க தெரிஞ்ச அப்போ நாங்க வந்துட்டு பணம் குடுக்க குடுத்தா நல்லா இருக்கும் அப்டின்ற மாதிரி அவுங்க யோசிச்சுருந்தாங்க சோஅந்த அளவுக் லாம் யோசிச்சிருந்தாங்க அவுங்க வேலைக்கு போம் பொழுது
சரி
ம் ஆனா அந்த எடத்த வந்து அவுங்க குடுக்கவே இல்ல
ஹலோ
ஆ சொல்லுங்க
எடம் குடுக்கலையா உங்களுக்கு குடுக்கலங்கிறீங்களா
அ இல்ல இல்ல அதாவது அந்த ஒரு அவுங்க இருக்க கூடிய எடோ இருக்கு இல்லையா
ஆமா
வீட்டுக்கு பக்கத்துல ஒரு எடோ வந்தது
சரி
அ ஆனா அந்த எடத்த வந்து அவுங்க குடுப்பாங்கனு பாத்தா அ மீண்டு அடுத்த அழை ப்பல பேச